ஹ
எப்டி இருக்கீங்க
எப்டி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா நா நல்லா இருக்கே
ஆ நல்லா இருக்கேங்க வேலைல்லா முடிஞ்சதா கொழந்தைங்கல்லா ஸ்கூலுக்கு போயாச்சுங்ளா
ஓ கொழந்தைங்கங்கலா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க வேலைல்லா முடிஞ்ச்சு
வீட்டுக்கார் வேலைக்கு போயாச்சுங்ளா
வீட்டுக்கார்லா வேலைக்கு போயாச்சுங்க நீங்க உங்களுக்ல வேல முடிஞ்ச்சா சமையல் வேலைல்லா எப்டிங்க போச்சுங்ளா
ஆ முடிஞ்சதுங்க இன்னைக்கி நீங்க என்ன சமையல் செஞ்சீங்க
நா இன்னைக்கி சாப்பாடு இன்னிக்கி வந்து பாத்துட்டீங்கன்னா என் பொண்ணு வந்து கொஞ்ச லைட்டா கோல்டு புடிச்சிருக்குங்ளா அதனால அவுளுக்கு பூண்டு மெளகு சாதம் இருக்குல்லங்க அது பண்ணி குடுத்துருக்கே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்ட்டாங்க நீங்க என்ன சமச்சீங்க ஈஸி தாங்க ரொம்ப ஈஸி நம்ம எப்பயு போல சாதம் வடிச்சி எடுத்து வச்சிக்கிறதுங்க அதுக்கப்றோ பூண்டு வந்து ரெண்டு பத்து பல் பூண்டு வந்து நசுக்கி எடுத்து வச்சிருறதுங்க நம்ம மிக்சியில வந்து லைட்ட பெப்பர் வந்து போட் டோட்டி இப்ப கடையில்லா வாங்குறதுலா வந்து நம்ம எவ்ளோ இதுன்னு சொல்ல முடியாது இல்லங்க நம்ம வீட்லே வச்சிருக்கோ பாத்தீங்ளா மெளகு அத வந்து தூள் பண்ணி அப்டியே பெ இப்ப மிக்சியில போட்டு அரச்சி எடுத்து வச்சிக்கிறதுங்க வெறு சுத்தமான நெய்யோ இல்ல தேங்கானையோ ஊத்தி கடுகு கருவாப்புல எப்பயும் போல நம்ம தாலிப்ப பாத்தீங்ளா வெங்காயம் தக்காளிலா போட்டு அது போட்டுட்டு பூண்டு போட்டு ஃபஸ்ட் பூண்டு பச்ச மெளகாவு அந்த எண்ணயிலயே போட்டு வதக்கிருனுங்க அதுக்கப்பறோ வெங்காயம் தக்காளி இதெல்லா போட்டுட்டுங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்றோ லாஸ்ட்ல சாப்பாடு அத எடுத்து கொட்டிட்டு அப்ப கொழந்தைங்களுக்கு தானங்க அதனால நம்ம தூளெல்லா போட வேண்டா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் போட வேண்டாங்க பெரியவங்களுக்குனா நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்ல போட்டுக்கலாங்க அதனால வந்து நம்ம வந்து சாப்பாடு எடுத்து கொட்டிட்டு லைட்டா உப்பு அந்த பெப்பர் அரச்சி சோம் பாத்தீங்ளா அதையு போட்டு நல்லா கெளறி சூடாவு குடுக்கலா ஆற வச்சு குடுக்லா நல்லதுங்க ரொம்ப நல்லது
ஓகேங்க நல்லா இருக்கு நானு செஞ்சு குடுக்கறங்க நல்லாதா இருக்கும் டேஸ்ட் அவுங்க சொல்லும் போது டேஸ்ட்டா இருக்கு நானு கொழந்தைகளுக் செஞ்சு குடுக்கறே நா வந்துங்க இன்னைக்கி வந்து எங்க வீட்ல வந்து சாம்பார்ரு முருங்கக்கா கத் திரிக்கா உருளக்கெழங்கு போட்டு சாம்பாருங்க அப்பற ரசோ கீர பொரியல்
பரவாயில்லீங்க கீரையெல்லா செய்றீங்க இங்க இப்ப இங்க இங்க மார்க்கெட்ல்லா பாத்தீங்கன்னா கீரயே செரியா இருக்கறது இல்லீங்க நீங்க எப்டி கீரையில்லா வாங்கிக்கிவீங்ளா இல்ல கடையில இந்து வாங்குவீங்ளா இல்ல எப்டிங்க
இல்லைங்க கீர வந்து நா கடையில வாங்கறதே இல்லைங்க எதோ வீட்ல கெடக்கிற கீரைய மட்டுந்தா சம செய்வேனே கடையில ஏனா நம்ம வந்து நம்ம எப்டி கீர வச்சி விவசாயம் பண்றனால நம்ம எவ்ளோ மருந்தடிக்கிறோ அதெல்லா தெரியு எனக்கு அதனால தோட்டத்துல மட்டு வெளையறத மட்டு யூஸ் பண்ணிக்குவோ ஏனா கடையில வாங்கறது ரொம்ப பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சாதாங்க ஃப்ரெஷ்ஷா வரு அவங்கள சொல்லியு தப்பு இல்லங்க செடி வளர வளரவே பூச்சிகளாதா வருது நம்ம ஒரு வியாபாரத்துக்குன்னு ஒரு தொழில் பண்ணம்போது அது நஷ்டமாகாம இருக்கறதான் எந்த விவசாயும் பாப்பாங்க இரு அதனாலதாங்க நாங்க வந்து கீரையெல்லா நா மேக்சிமம் வீட்லயே வச்சுக்குவ என்னென்ன கீர வச்சிருக்கன்னா முருங்கக்கீர அப்பற தண்டங் தண்டக்கீர பொன்னாங்கன்னிகீர அப்பற புதினா வச்சிருக்கே கொத்துமல்லி நா னே போட்டுக்குவங்க அப்பற லயன் கீரைனு சொல்லுவோ ரெட் கலரா இருக்கு அப்பற செவப்பு கீர அகத்திக்கீர இதெல்லா வச்சிருக்கங்க இதையே மாத்தி மாத்தி ஆ எப்பப்ப சுக்குட்டிகீர மணத்தக்காளி கீரனு சொல்லுவாங்க பாருங்க அந்த கீர நமக்கு எப்பப்ப வேணுமோ ஒவ்வொரு சீசன்லதாங்க ஒவ்வொரு கீர கெடைக்கு மழ பெஞ்சுதுன்னா எல்லா எது மொளச்சி வரு ஆனா மத்த காலத்துலலா வந்து முருங்கக்கீர உங்களுக்கு எப்பவு கெடைக்கு ஏதோ சில சமயத்துல மட்டு விட்ருந்தா அதுலயே ஒரு கம்புளிபுழு வரு பாத்தீங்களா மழபெஞ்சு முடி முடிச்சதுக்கு அப்பற முருங்க கீரல கம்புளிப்புழு வரு அப்ப வந்து செய்யமாட்டோ மத்த படி எந்தெந்த சீசன்ல எந்தெந்த கீர கெடைக்குதோ மேக்ஸிமம் அந்த கீர வச்சு நா சமைச்சு குடுத்துருவங்க ஏனா வெளிலயே அதிகமா வாங்கறது இல்ல நீங்க
பரவால்லைங்க உங்களுக்குல்லா பரவால்ல நீங்க வளர்த்துறீங்க எங்களுக்குல்லா வந்து இடம் இந்த மாரிலா இல்லலிங்களாங்க மாடி தோட்டத்துக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கோ இது பண்ணிட்டு இருக்கோ பாக்கலாங்க மாடித்தோட்ட போடலானு ஒரு ஐடியால தா இருக்கோ அப்படி பாத்துட்டீங்கனா மாடி தோட்ட போட்டுட்டோனா பிரச்சனை இல்லிலங்க நம்மளுக்கு வீட்லயே காய்கறிலா எல்லாமே இருக்கு நம்மளுக்கு வேணுங்கறது நம்மளே ஃப்ரெஷ்ஷா எல்லாமே நம்மளே பறிச்சு சமைக்கலா எல்லாமே பண்லா இப்ப பாத்துட்டீங்கனா நானு இன்னிக்கு பாத்தீங்கனா இன்னிக்கு வெரைட்டி ரைஸ் செஞ்சு குடுத்த நாளைக்கு பருப்பு ப்பு அதுக்கப்பற சாம்பரு அதுக்கப்பற அரச்சு வச்ச கொழம்பு அதுக்கப்ற மறுபடி ரொட்டின் இப்டியே போய்ட்டு இருக்கு நீங்க எப்டி வப்பீங்க கொழம்பு இதெல்லா எப்டி சமாளிக்கிறீங்க
நா அதாங்க நா நீங்க சொன்ன மாரியேதா நா வந்து அ துவர பருப்பு கொள்ளு பருப்பு பச்சைப்பயிறு அப்பற தட்டப்பயரு அதிகமா சேத்த மாட்டங்க இதெல்லா வந்து ஒவ்வொரு நாளு ஒரு நாளைக்கி துவரம்பருப்பு போட்டு சாம்பார் வச்சி செய்வங்க இன்னொரு நாள் வந்து கொள்ளு பருப்பு கொள்ளு பருப்புனா இவ்ள எப்புடின்னா ஆ ஒரு ஒரு ரெண் ரெண்டு நாளைக் முன்னாடி அதை ஊற வச்சுங்க கா ஒரு எட்டு மணி நேர ஊற வச்சு அப்றோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு இருவத்தி நாலு மணி நேர மொளக்கட்டி வச்சிருங்க அத ஒரு மொள மாரி மொளச்சி வரு பருப்பு த கொள்ளு பருப்பு அதை வந்து கொழம்பு ஆட்டி கொழம்பு வப்போ அது மாரி கொஞ்சோ வெங்காய சீரக கொத்தமல்லி மிளகாயி மிளகு போட்டு எப்ப போல வறுப்பம்லங்க அந்த மாரி வறுத்துட்டுங்க ஆ ஆற வச்சு கொஞ்சோ தேங்கா கொஞ்ச தேங்கா போட்டு வறுத்துட்டு இந்த கொள்ளு இதய வந்து பாதி வந்து ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு லைட்டா அரைக்கணுங்க ரொம்ப நைசா அரைக்க கூடாது லை ஒரு பாதியா பாதியா ஒரு அர அரைச்சிட்டு ம் எப்போவு போல வெங்காயம் மிளகா போய் தாளிச்சிட்டு தக்காளி போட்டு வணக்கிட்டுங்க இந்த அரைச்சு வச்சமில்லங்க அத எடுத்து உள்ள ஊத்திட்டு பருப்பு உள்ள ஊத்தி கடைஞ்சிட்டு முழுப்பருப்பு பாதி வச்சிருப்போ அது கொஞ்ச புளி புளி கரைச்சி ஊத்தி இந்த பருப்பையு முழுசு முழுசா இருக்கற பருப்பயு போட்டுட்டு கொதிக்க வைக்கிறதாங்க அப்படிதாங்க கொண்டு சாதாரண பருப்பு மாரி செய்ய மாட்டே இந்த மாரி செய்வே பச்சை பயிரு அதே மாரிதா அது சீக்கிரமா வெந்துருங்க அது ஒரு எட்டு மந்நேரோ ஊற வச்சு அப்புற ஒரு எட்டு மந்நேரோ முளைக்க வச்சாலே சீக்கிரம் முளைச்சு வந்துரு பச்சப்பயிர் மட்டுந்தா லேட் ஆகு தட்டப்பயிரு அப்படி பண்லா அது சீக்கிர வெந்துரு கொள்ளு மட்டுந்தா ஒரு கொஞ்ச ஒரு ஒரு ஒரு எட்டு மந்நேர எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி ஆகு ஆனா அதெல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லதுதாங்க அந்த மாரி நீங்க செஞ்சு குடுங்க வெறும் பருப்பு மாரி செஞ்சாலு எங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாரிதா செய்வ அப்புற நீங்க சொன்ன மாரி ஒரு நாள் வந்து அ சுண்டக்கா இருக்குலைங்க சுண்டக்கா க்கா குழம்பு வைப்பே அப்ட்டி சில இதெல்லா செலவுகல்லா போட்டு தேங்கா இதெல்லாம் போட்டு அத செஞ்சு குடுப்பங்க அப்புற புளிக்குழம்பு வெப்பே வெண்டக்கா புளிக்குழம்பு பாவக்கா புளிக்குழம்பு அந்த மாரி எதோ ஒரு புளிக்குழம்பு அப்புறோ ஆறு நாள் அப்டி ஒரு நாள் வந்து நீங்க சொன்ன மாரி வெரைட்டி ரைஸ் எதோ தக்காளி பிரியாணி எழுமிச்சங்கா சாப்பாடு அந்த மாரி எதோ ஒன்னு பிரியா பொதினா பிரியாணி அந்த மாரி எதோ ஒண்ணு செய்வங்க அப்புற லாஸ்ட்டு சண்டே வந்து நான்வெஜ் தாங்க காலைல இட்லி எதோ ஒரு நான்வெஜ் குழம்பு மத்தியானம் பிரியாணி இந்த கிரேவி அந்த மாரி ஞாயி்த்து கழம ஃபுல்லா நான்வெஜ் தங்க நீங்க
ஆ நானு நான்வெஜ் தாங்க சிக்கன் இப்போ சிக்கன் சூடுங்கள டுங்கங்கறாங்க இப்ப வந்து மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா எங்ககிட்டயே கோழி இருக்கு அத வந்து நாங்க கோழி நாங்களே வந்து சா அந்த வீக்கன் வீக்கன்ட் பாத்தீங்கன்னா வீட்ல நாங்களே சுத்தம் பண்ணி அ நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடுவோங்க அது ரொம்ப நல்லது தானேங்க அந்த நம்ம நாட்டுக்கோழி இப்ப பாத்துட்டீங்கன்னா ஆ நீங்க சொன்னீங்கல்லங்க அந்த மிக்ஸ்சில போட்டு அரைப்ப கொள்ளு அப்டின்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பத்தா இருக்காங்க எங்க அப்பாவோட அம்மா அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க சொன்ன மெத்தடே தா அது வந்து ஆட்டாங்கள் இருக்கு பாத்தீங்களா ஆட்டாங்கள்ல போட்டு ஆட்டி எடுத்து வெறு சாப்பாட்டுல போட்டு பெணஞ்சு எனக்கு அப்டியே அவ்ளோ பாசமா ஊட்டி விடுவாங்க நீங்க சொன்னோனே எனக்கு அப்டியே சைல்டுஹுட் மெமரிஸ்க்கு போயிருச்சு அவ்ளோ அப்ப அழகா அது நல்லா சட்னி மாதிரி இருக்குங்க அதுல நல்லா ஆ ட்டி கைவலிக்க ஆட்டி அப்புற இதெல்லா அது மருத்துவ உணவு தானேங்க கொள்ளு பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கோ இப்ப கொளுத்தவனுக்கு கொள்ளு இளச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்றாங்கல்லங்க அந்த மாதிரிதானே நம்மளுக்கு அ இப்ப பாத்துட்டீங்கன்னா அந்த ஆட்டங்கள் மருத்துவமே நறைய பேர் மறந்துட்டோ இல்லைங்களா கண்டிப்பா
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட்டு தா நா ஃபர்ஸ்ட்டு நீங்க சொன்ன மாதிரி மிக்சியில அதாவது அவசரனா மிக்சியில போட்டு ட்டு ஆட்டுவேன் இல்ல நானும் ஆட்டுக்கல் வச்சிருக்கேன் சின்னதா அதாவது கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா காலையில ஸ்கூலுக்கு கிளம்புற கொழந்தைங்க வீட்டு எல்லரையும் அனுபுறதுக்கு லேட் ஆயிருமில்லங்க அதனால அவசரத்துல மிக்சி போட்டுக்கிறதுங்க ஃப்ரீயா இருந்தா நானும் சட்னி இந்த மாரி ஆட்டுகள்ல ஆட்டுவே நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு ஒரு ச சாம்பாரா இருந்தாலோ எந்த ஒரு கொழம்பு வச்சாலும் நீங்க ஆ ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி வச்சிங்கனா அது ரொம்ப டேஸ்ட் டா இருக்கு டேஸ்ட்டே மாறிடு சூப்பரா இருக்கும் பாட்டிகளோட அ கை பக்குவமெல்லா அந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் வச்சு தானங்க நம்ம செஞ்சா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு டேஸ்ட் வரும் நினைக்கிறே நானு
உம் கண்டிப்பா வரும் ஆனா அவுங்க அளவுக்கு வராது கண்டிப்பா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பத்தால்லா வந்து அப்படியே சாப்பாடு வச்சு சூடா சாப்பாடு போட்டு அந்த கொள்ளு பருப்பு அரச்சது அது நல்லா பெனஞ்சு நல்லா அப்பல்லாம் கொழந்தைங்க எல்லாம் நல்லா ஜீரணமாகாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லங்க நல்லா பெனஞ்சு லைட்டா தேங்கெண்ணய ஊத்தி நல்லா அப்படியே ஊட்டி விடும் போது அப்படியே சாப்பிடாத குழந்த கூட சாப்ட்டுருங்க இப்ப அந்த கொழந்தைங்க எங்கீங்க அதெல்லா இந்த மருத்துவமும் தெரியிறது இல்ல அந்த டேஸ்ட்டும் தெரியுறது இல்ல நம்ம சாப்ட்டு வளர்ந்ததும் கூட அ நம்ம கொழந்தைங்க சாப்ட மாட்டாங்க இல்லைங்க
ஆமாங்க இப்ப என்ன நூடுல்ஸ்ஸு அப்பவும் கொழந்தைங்க கேப்பாங்க வாரத்துக்கு ஒரு நாளு புரோட்டா நூடுல்ஸ்ஸு வாங்கணுன்னு சொல்லி சேரி நானும் சரி ஒரு மாசத்துக்கு டைம் தா சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் வாங்கி குடுப்போம் அது மாசம் மாசம் வாங்க மாட்டோம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒருக்கா வாங்கி தருவாங்க அதெல்லா உடம்புக்கு கெடுதல் தா இருந்தாலு டெய்லி நம்ம செய்யற சமையலே செய்யற சாப்டுறாங்களே போர் அடிக்குன் சொல்லி ஓ நாங்களு ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா அத வெளியில வாங்கி சாப்டுவோங்க இருந்தாலும் நம்ம செய்யிற மாரி வராது
ஆமாங்க கண்டிப்பா சேரி விடுங்க இனியாவது நம்ம கொழந்தைங்களுக்கு ஆட்டாங்க ல்ல அமிக்கல்ல அரச்சி கொடுப்போ சேரிங்க சேரிங்க எனக்கு வேல இருக்கு சரி அப்றம் கூப்ட்டுங்களா
ஆ சேரிங்க